ஹலோ
ஹலோ வணக்கங்க் சார் எப்டி இருக்கீங்க
வணக்கம் நா நல்லாருக்கே நீ நல்லா இருக்கீங்களா அப்புறோ என்ன மதியம் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்டிங்க ஒரு அளவு சாப்பல்ல ஜூஸ் குடிச்சே ஃப்ரூட் ஜூஸ் நீங்க
ஃப்ருட் ஜுஸுங்கலா எங்க லஞ்ச் டைம் டூதேர்ட்டி ஆக போகுது
சாப்பல்ல மார்னிங் சாப்பிட்டே வெள்ளை சாதம் சாம்பார் பொரியல் நீங்க
நா என்ன
இப்ப மதியோ
மதியானே
மதியானே அதே தா அதே தானா ஏ எதும் ஸ்பெஷல் இல்லைங்களா
ஸ்பெஷல் எல்லா ஒண்ணு கெடையாது நைட்டு தா டிபன் ஏனா இன்னைக்கு ஆமா கொஞ்சோ மார்னிங் லேட் ஆயிருக்குங்களா
ஆ
இப்போ மார்னிங் போர் தேர்ட்டி ஃபைவ் ஓ க்ளாக் அப்டிங்கிறப்போ என்திச்சுக்குவோ
ஓ ஓ சேரிங் அதனால இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டி அப்டிங்கிற டைம் ஆயிச்சு ஆ
ம் சின்னதா ஒரு
இப்போ ஒரு சாம்பார்ரோட முடிச்சுட்டா ஓ ஓ ம் நீங்கதா சமையலா இல்ல வீட்ல சமையலா
இல்ல நாங்கதா சமைப்போங்க சார் ஒர்க்குக்கு போறாரு அதனால நாங்கதா சமைப்போ. ஆ மேரேஜ் ஆயிடுச்சு குட்டி குட்டிஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிடு இருக்காங்க.
ஆ ஆ என்ன படிக்குறாங்க குட்டிஸ் ரெண்டு பேரு
குட்டிஸ் ரெண்டு பேரு பெரியவங்க அ ஃபஸ்ட் ஸ்டாண்டர் போறாரு
இன்னவரு வந்து இப்பதா வேலைக்கு போயிட்டு வந்து இருக்காரு
ம் இனி ஒரு ஹாஃப்னவர்ல வீட்டுக்கு வந்துருவாங்க.
ம் எப்டி
ஆ டூ டுவண்டி ஆக போது த்ரீ டொண்ட்டிக்கு க்ளோஸ் ஆயிரு கிளாஸ்சு ஒரு டென் மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறோ த்ரீ தேர்ட்டி அப்டிங்கிறப்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க.
அவரு வீட்டுல என்ன வேல செய்றாங்க அவரு இஞ்சினியரா ஒர்க் பண் நீங்க ஹவுஸ் ஒய்ஃவா
நாங்க ஹவுஸ் ஒய்ஃப் நீங் உங்க வீட்ல யாரு யாரல்லா இருக்காங்க?
எங்க வீட்டுல நானு, எங்க தம்பி எங்க மம்மி, எங்க டாடி, எங்க பாட்டி. ஓ ஜாயின் ஃபேமிலி ம் அஞ்சு பேரு இருக்கோ மொத்தோ
நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா? இல்ல காலேஜ் ஒர்க் போறீங்களா?
படிச்சு முடிச்சுட்டே காலேஜ்ஜு சேர ஐடியா இல்லாதனால அப்டியே தா இருக்கே இப்போ தா ரீசெண்ட்டா டுவெல்த் முடிச்சே லாஸ்ட் இயரு டுவல்த்து முடிச்சிருக்கீங்க ஆ என்ன மார்க் வாங்கினிங்க? மார்க்கு த்ரீ பிஃப்டி.
த்ரி பிஃப்டி
உம் சிக்ஸ் ஹன்ரட்க்கு ஃபைவ் ஹண்ரட் சிக்ஸ் ஹண்ரட் சிக்ஸ் ஹண்ரட் ஆப் கட்டாஃப் தா வந்துருக்கீங்க. உம் அதே பெரிய விஷ்யொ நம்ம வரது
உம் படிக்கிறதன்ராவே ரொம்ப பெரிய விஷ்யொ அப்டின்னு நெனக்கிறீங்க
காலேஜ் சேர இன்ரெஸ்ட் இல்லாதனால வீட்லயே இருக்க காலேஜ் சேர இன்ரஸ்ட் இல்லேங்ளா
ஏங்க இப்டி சொல்றீங்க காலேஜ் படிச்சு வாழ்கைல நல்லா வேலக்கி போய் செட்லானாலு
எல்லா டரீம் தா இருந்தாலு நம்மளுக்கு இந்த ஸ்டடீஸ் இதெல்லா அவ்ளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல.
அப்ப என்ன பண்லான்னு ஐடியால இருக்கீங்க புதுசா ஏதாது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்ளா
காஸ் இதப்ரந்தா யோசிக்கணு உங்களுக்கு ஏதாச்சு ஐடியா இருந்தா சொல்லுங்க அது பண்ணலா
அங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இவ்ளோ பேர் ருக்கீங்க பாய்ஸ் நெறைய பேர் ருப்பாங்க ஆ
பட்ச்சுட்டு காலேஜ் போறாங்க
இங்க இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் என்ன சொல்றது டுவல்த் முடிச்சுட்டு படிக்கறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல காலேஜ் போகத்தோணல அப்டின்னு சொல்லி நீங்க தா சொல்றீங்க இது சப்போஸ் என்னது நேமுக்கு பின்னாடி ஒரு டிகிரியாவது தேவப்படுல்ல.
டுவல்லாக் ம் ம்
அதுக்காகவது ஒரு யூஜி பண்ணலாம்ல்லா
புல்லைஸ் மைனஸ் எஸ் கேக்குது கேக்குது
ம் சொல்லுங்க
என்ன பண்லான்ட்டு தெர்ல சே டூவல்து முடிச்சு இப்பதா லாஸ்ட் இயர் தா முடிச்சே
ஓகே
பொன்னம்மா வேற என்ன பண்லா கலேஜ் ட்ரைப் பண்ணுங்க இன்நேர ஸ்டாட் பண்ணிருப் காலேஜ் எல்ல ஸ்டார்ட் ஆயிச்சு கோயம்புத்தூர் தா போலான் சொல்ட்டு ஒரு ஐடியால இருந்தே சே அதுவு அப்டியெ அமைதியாய்ட்டே வீட்லையு அப்றொம் என்ன நா திருபத்தூர்
ஓகே பத்து அங்க என்னப்
அங்க என்ன ஃபேமஸ்ஸு இங்க பேமஸ்ன எப்டி புட்டுல்ல கேக்குரிங்ளா இல்ல எதுகெல்ல கேக்குறீங்க அங்க என்னென்ன ஃபேமஸ் இருக்கு புட்டு அ அப்றொ என்ன ஃபேமஸ் அப்டியெது சொல்ல முடியாது எல்லாமே ஃபேமஸ் தா
ம்
ஆ அது இருக்கு இதா ஃபேமஸ்‌ அப்டின் சொல்வாங்க இங்கென்ன பக்கத்துல ஹில்ஸ் இருக்கு
ம் ம்
ஆ நீங்க
ம் நாங்க
நாங்க வந்து கோயம்புத்தூர்தாங்க
ம் அப்பறோ
தம்பி ஸ்கூல் படிக்கிறா எய்த் ஸ்டாண்டட்
ஓகே
அம்மா என்ன நல்லா சமைப்பாங்க என்ன ஃபுட்டு சமச்சு கொடுப்பாங்க
ம் அம்மா எது சமைச்சாலு நம்ப சாப்புறதே கெடையாது ஹோட்டல்லயே சாப்டுனேதா இருக்குது வீ ட்ல இனைக்கு தாங்க ஒரு நாள் வெச்சுக்க இன்னிக்குதா சாப்டே வீட்ல நேத்து ஃபுல்லா வீட்ல சாப்புட்ல
ஐயோ ஏங்க இப்போ வீட்லதானே இருக்கேன் சொல்றீங்க வீட்ல சாப்புறதுக்கு என்ன
ஆ அதிகமா சாப்பாடே நம்மளுக்கு புடிக்குதே இல்ல சாப்டவே நம்மளுக்கு
ஹோட்டல் சாப்பாடு சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு பழகிடுச்சு எல்லாத்துக்கு ம் டேஸ்ட்டு நாக்ல ஒட்டிச்சு கிறிஸ்பியா டேஸ்ட்டா இருக்குல்ல ஹோட்டல்ல எல்லா
நம்பளுக்கு எந்த ஒரு கெ ட்ட பழகமு கெடையாது அதுலா அதுனால அப்டியே ஹோட்டல் சாப்பாட்டு சாப்ட்டு சாப்ட்டு நாக்லா அதே இருக்கு
ஐயோ ஹோட்டல் சாப்பாடு சாப்புடுறது நல்லது கெடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜீக்கு அப்புறொ ஃபுட் பாய்சன் மாரி ஒடம்புக்கு வந்து ஜீரணம் ஆகாது
ஆ‌காது ஆ வீட்ல அதே டெய்லி ஒரு சண்டே
ஆமாங்க நல்ல விஷயொதா அவங்க சொல்றது
சாப்ட்டு வெச்ச சாப்பாட்டு எல்லா வீணா போ அது இல்ல அவுங்ளுக்கு அவுங்க சாப்ட்டு வெச்ச சாப் செஞ்சதெல்லா வீணா போது
ஆமா டெய்லி அப்போ செஞ்சு செஞ்சி வைக்கிறாங்ளா
அவுங்ககு நம்ம சாப்புட்டு ஒழுங்கா இருக்கணுனு இல்ல அவுங்க செஞ்சது வீணா போயிருது
செஞ்சது வீணா போய்டுது
ம் ம்
ஆ அதாவது நே இ முன்னாடியே இன்ஃபர்மேஷன் குடுக்க மாட்டாங்ளா இந்த மாரி நா ம்மா வெளியே சாப்ட போறே
அவுங்கதா வந்து இப்ப நீங்க ச் சொன்ன மாரி முன்னாடியே ஏதா இருந்தாலு சொல்லிறா நா வீட்ல கம்மியா செஞ்சுகிறே கம்மியா செஞ்சுகிறேன்னு சொல்ட்டு சொல்லுவாங்க நம்ளுக்கு அந்த யோசனயு கெடையாது
டக்குன்னு வெளிய போம்போது எதாது வாங்கி சாப்ட்டு வந்துடுவீங்க நல்ல பைய அம்மாக்கு
நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க
அ நாங்கலா எல்லாமே நல்லா சமைப்போ பிரி யாணி நான்வெஜ்ல இருந்து எல்லாமே நல்லா சமைப்போ
நல்லா பண்ணுவீங்கன்னு அர்த்தொ
ஆமா நல்லா குக் பண்வ வீட்ல இருந்து பழகிட்டோமில்லை ஃபேமிலியா அப்டிங்கறப்போ அப்போ பழகிக்கிறதானே நல்லது நாங்களு ஒரு காலத்துல அப்டிதாங்க ஆ நா டிகிரி கம்ளீட் பண்ணிருக்கங்க
ஆஹா
பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ம் எதா ஜாபுக்கு ட்ரை பண்ணனு கெடச்சா ஜாபுக்கு எதாவ்து ஜாயின் பண்ணிக்லா
ம் எதாது ட்ரை பண்ணிர்க்கீங்ளா ஜாபு
இல்லெல்ல இப்பதா குட்டிஸெல்லா கொஞ்சொ ஸ்கூல்க்கு போறாங்க இதுக்கு அப்பறந்தா ட்ரை பண்ணனு
இப்பதா யூ கே ஜி படிக்கிறான் சொல்றீங்க கொஞ்சமாச்சு ஒரு சக் கென்ட் ஸ்டான்டட் தேர்ட் ஸ்டான்டட்தா அவுங்க ஒரு மெச்சூரிட்டி வந்த அப்பறந்தா நம்ப
அவ் அவ்ளொ நாள் வரைக்குலா வெயிட் பண்ண முடியாது‌ங்க எனா இன்கம் ஏர்ன்‌ பண்ணனுமில்ல
ம்
இந்த காலத்துலல்லா ரெண்டு பேரு சம்பாருச்சாலுமே இதுக்கு இ பத்துறதில்ல ஆமாங்க ஒருத்தருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டன்னாவே டூ லேக்ஸ் பக்கொ வந்துரு
ஆ அம்மா இப்ப எங்க தம்பிக்கு சி பி எஸ் சிக்கு ந எயிட்த்துக்கு நைன்ட்டி ஃபை தௌசனோ எயிட்டி ஃபை தௌசனோ என்னவோ சம்திங் பஸ் ஃபீஸ் இல்லாம
ம் இங்க பஸ் ஃபீஸோட ஒன் ஃபிஃப்டி வருது
ம்
ஃபஸ்ட்டு ஸ்டாண்டடுக்கே
ஆஹா ஃபஸ்ட் ஸ்டான்டடுக்கே
ஆ அப்ப பாத்துக்கங்ளே எப்டிருக்கு அப்டி
சரி நெக்ஸ்ட்டு மந்த்தே வேலைக் போனு
ஏ அ அப்ப இப்டியெல்லா படிக்க வச் சு ஒரு காலத்துல நாங்க காலேஜ் படிக்கிறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின் சொல்லி சொன்னீங்கனா அவுங்க எவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்க அம்மா அப்பா
அதூது ட்ரை பண்ட்டும் போலான்ட்டு நம்ளுகது புடிக்கவே மாட்டேந்து அது ஒரு இதாவே
கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க ஆகஸ்ட்டு மாசொ ஜாயின் பண்ணுங்க ஒங்க காலேஜுல இன்னு எடுத்துக்குவாங்க ஆகஸ்ட் வரைக்கு காலேஜுல எடுத்துக்குவாங்க
துக்வாங்க
கண்டிப்பா ஜாயின் பண்ணி எதா கோர்ஸ் பண்ணுங்க நீங்ளே காலேஜ் ஜாயின் பண்ணீங்கனா அப்றோ உங்களுக்கே ஒரு மெச்சூடு வந்துரு இது பண்ணலா பண்ணக்கூடாது அப் டிங்கிற மாரி தாட் வரு உங்களுக்கு எது அதிகமா இன்ட்ரெஸ்ட்டு ஸ்போட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவீங்ளா?
ஆ நா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நேஷ்னல் பிளயர் நான் அத்தலட்
நேஷ்னல் பிளேயருங்ளா? ஆ ஓகே ஓகே ஒரு வேள அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்ளுக்கு
அதுவு இப்ப லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தா அதுவு ப்ராக்டிஸ் இல்லாம கிரௌண்ட் பக்கமே போற்துல அது ஒரு பக்கொ வீட்ல சண்ட உன எதாச்சு ஒன்னு ஒழுங்கா பண்ணாதா நாங்க எல்லாத்துக்கு பண்றத்துகு
இல்லங்க ஸ்போர்ட்ஸுன்னா ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்லா அது நல்லா வந்தா எஜுகேஷன் கூட அப்றோ எடு த்துக்லா ஆ ரெண்டுமே இல்லாம அது இல்லாம இது இல்லாம எதுவ்மே ப பண்ண முடியாது
ம்
ம் வாழ்க்கைக்கி ரொம்ப முக்கியோ கல்வி இல்லனா ஸ்போர்ட்ஸு
தே வேணு கண்டிப்பா நீ என்ன மாரி ஜாபுக்கு இப்ப ட்ரை பண்றீங்க?
ஏங்க எந்த மாரி ஜாபுக்குன்னா இன்னு எந்த முடிவு பண்ல
அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லா இன்டரெஸ்ட் இல்லைங்ளா
எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அவ்ளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல சாங்ஸ் எல்லா பாடணு போ இந்த டிராயிங்கு ஆரி ஒர்க் இந்த மாரிலா சாங்கெலா பாடக்கூடாது ஒயோ ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்க கேக்குது சொல்லுங்க ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா ஆ சொல்லுங்க
ம் ஏதாவ்து இப்ப ஒர்க் பண்ணிக்க வேண்டியதா சார் சொந்தமா சுயதொழில் ஏதாவ்து பண்ணிக்குலா இல்லன்னா பாக்கலா டைம் எப்டி கெடைக்குதோ அந்த மாரி பண்ணிக்லா ஏனா இப்போ ஒர்க்குக்குன் போனா மார்னிங் போனா நைட் ஆகு வர்றது
போறதுக்கு
ம் நைட்டு வரைக்
புரிது புரிது அப்ப குட்டீஸெல்லா என்னா பண்றது இல்ல நீங்க போயிட்டிங்னா ஆ ஆ அ என்ன சொல்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ம் பாருங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண் ணா பெட்டரா கெடைக்கு இன்னு ட்ரை பண்ணு அங்க ரத்தனம் தா கோயம்புத்தூர்ல தா வந்ச்சு அது அப்ளிகேஷனு
ஓகே
அதுவு நா எதுவு அப்ளை பண்ல அமைதியாய்ட்டே ஸ்போர்ட்ஸ் கோட்டாலா இருக்குது
ஸ்போர்ட்ஸ் கோட்டால கெடைக்கு நீங்க தா நல்ல பிளேயராச்சே
ரோஸ்
ஓகேங்க ஓகேங்க வாழ்த்துக்கள்
ம் அப்றோம் எதாச்சி